ஹலோ
ஹலோ எப்டிமா இருக்கீங்க வணக்கங்க
நல்லா இருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் டல்லா பேசுறீங்க மா ஒடம்பு கிடம்பு சரியில்லையா
ஆ ஆ சுகர் தாம்மா கொஞ்ச ரைஸ் ஆயிட்டுருக்குது
ஏம்மா கண்ட்ரோல்ல சாப்புல்லையா நீங்க
ம்ஹு கொஞ்ச இது மாங்கா பழ சீசன்ல கொஞ்ச தின்னுட்ட
ஆ ஆ மாங்கப்பழ சீசன்ல மாங்கப்பழ சாப்புட்றது தப்பு இல்லம்மா இப்போ வந்து நீங்க மா மாங்கா பழோ சாப்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புற சாப்பாடு சாப்புடக் கூடாது
ம்
மாங்கா பழத்தோட உட்ருணு
ம் ம்
சொன்னா உங்களுக்கு அவ்ளோ சுகர் ரைஸ் ஆகாது ஆ நீங்க மாங்கா பழத்தையு சாப்ட்டுட்டு சாப்பாடையு சாப் டீங்கனு வச்சுக்கோங்க அதுதா சுகர் ரைஸ்ஸாவு மாங்காப்பழ சாப்டும்போது மாங்கப்பழத்தோட உட்டுருணு அன்னைக்கு சாப்பாடு சாப்புடக்கூடாது அந்த டைம்ல
சேரிம்மா
அதுமேரி நீங்க செய்ங்க ஒடம்பு பாத்துக்கோங்க ஒடம்பு தா முக்கியம் ஹெல்த்து தா முக்கியம் நமக்கு
ம்
சேரிங்களா உங்களுக்கு எனக்கு இதுதா ஆச இது நடக்கணு அப்டின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்டின்னு நெனைச்சீங்கன்னா எத சொல்லுவீங்க
எனக்கு ஆசன்னாவா ம் எங்க நெலத்தாண்ட பெரிய வீடு கட்ணு எங்க நாலு பசங்களுக்கு பெருசா வசதி பண்ணி வக்கணு
சரிங்க
வந்தாங்கன்னா சொகமாக்குணுன்னு ஆச அது நடக்குமா
அப்டிலா சொல்ல முடியாதுங்க திடீர்னு ஒரு நாள்ல நமக்கு நடக் கள் இல்லியா அத நடக்காதுன்னு எப்டி நம்ம சொல்ல முடியு
ம் ம் அப்டிதா அந்த ஆசத்தா ஏஜ் ஓவரு அதுனால அது சே டவுட்ல இருக்குது கொஞ்சம் வயசு இருந்தாலுயு கொஞ்சோ வருமானோ இருந்தாலயு சேரி நடக்கும்னு கே கே சொல்லா
ஆ ஆ ஆ
கொஞ்ச ஏஜி ஓவரு ஸ அதும் டவுட்லயே பேச வேண்டியதாக்குது
ம் ம்
ம்
விடுங்கங்கம்மா என்னக்கியா ஒரு நாள் நமக்கு ஒன்ன ஒரு சா ஆ கா இது வந்துச்சு வெச்சுக்கோங்கல்லே இப்போ வந்துச்சுன் வச்சுக்கோங்க
ம்
அப்போ உங்களுக்கு உங்க கனவுல்லா நெறைவேறிரும் செரிங்களா இது வந்து உங்க ஸ்கூ போய் உங்க போ உங்களோட ஆச அத விடுங்க அது இது வந்து குடும்ப ஆச உங்களுக்கு பொதுவா உங்களுக்குன்னு ஒரு ஆச இருக்குல்ல நா வந்து இத படிக்கணுன்னு நெனைச்சே இந்த வேலைக் இப் போணுன்னு நெனச்சே போகல அது மின்னுக்கு அப்புடியே ஆயிருக்கனுன்னு ஆச இப்டி இருக்கணும் நம் சமுதாயத்துல இப்டி இருக் அப்டிலா ஒரு ஆசப்பட்ருப்பீங்களோ ஒரு சின்ன வயசுல ஒரு டீனேஜ் வயசுல
இல்லமா அந்த மாரி ஆஸ் தி எல்லா இருந்திருந்தா ரொம்ப நல்லா முன்னுக்கு போயிருப்போ போலக்குது அதெல்லா இல்ல இருக்குது என்னவோ அத நல்லா சாப்புனு நல்லா இருக்கணு அவ்ளோதா அந்த ஆசப்படப் ஆச பட்ணு அத அனுபவிக்கணு நெறயா வா வா அந்த மாரி என்னல்லா இல்லமா இல்ல இப்ப இப்ப அதா இ ப்பத்துக்கு இந்த வயசுல ஆச இருக்குது இப்டியெல்லா இருந்துருந்தா நா நடந்துக்குமா இதெல்லா நெனக் நெனக் நடகிலையே அ ன்றது இப்போ வருத்தமு ஆசையு நெறையவே இருக்குது அப்பல்லா ஆசன்றதெல்லா இல்ல இருக்குது நமக்கு என்ன சூழ்நெலையோ அதுக்கு தகுந்த மாரி போய்டுவோம்மா
ஆ ஆ ஆ ஆ ஆ உங்களுக்கு வந்து உங்க சின்ன வயசு ப்ரெண்ட்ஸெல்லா நெறைய பேர் இருப்பாங்கல்ல அவுங்கல்லா அவுங்க இருக்காங்ளா அவுங்கல்லா இப் இப்போ நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்களா உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவீங்களா நீங்க
ஆ பேசுவோமா இருக்குறாங்க நல்லா அவங்கல்லா நல்லா பெரிய ஜாப் நல்லா படிச்சாங்க அவங்க மேல
ம்
நல்ல பெரிய ஜாப்ல போய் ரிட்டேயர் ஆய்ட்டு சோ பறாக்குறாங்கம்மா எல்லா பேசுவாங்க ஆ ஆ
ம் அவுங்கள பாத்தாது நீங்க போயிருக் ஒரு ரோல் மாடல்லா வச்சு போயிருக்கலாம்லையா நீங்
ஒரு எனக்கு இல்ல கல்யாணோ சின்ன வயசுல ஆயிட்ச்சு கொழந்தைங்க ஆயிச் ச்சு சரி வீடு மெயிண்டன்ஸ்லயே போயிடுச்சுமா நாலு அந்த வெளிய போனு போனா ஆச சமாளிக்கணு அன்ற அந்த ஆசையல்லா எனக்கு இல்லவே இல்லமா அ அ இப்ப அதாவது முடியாத காலத் இல்ல அந்த ஆசைகள் இருக்கிறது நடக்காதுன்றது தெரியு இருந்தாலே அந்த ஆசதா ம் ம்
சேரிங்க சேரிங்க சேரிங்க உங்க ஆசையல்லா சீக்கிரத்துல நெறை வேறு கவலப்படாதீங்க சேரிங்களா இந்த வைசுலயு கூட நல்லா இது பண்ணி இது பண்ணவங்க எல்லா இருக் இருக்காங்க உங்களால என்னென்ன சின்ன சின்ன இப்பல்லா நெறய நம்மளுக்கு வந்து வீட் வீட்லியே இருந்து வேல செய்ற மாரில்லா நெறைய பேர் சொல்றாங்க சின்ன சின்ன வேல செய்ற மாறி அதுக்கு சின்ன சின்ன காசு குடுக்கமாறி அப்டில்லா நீங்க தே உங்க யாருகிட்ட கேளுங்க கேட்டு வீட்ல இருந்தே நீங்க ஏதாவது ஒரு வேல செய்ங்க வயசானவங்களுக்கு இந்த வேல இருக்குது அப்டில்லா போட்றாங்க சோ டி வி ல சொல்றாங்க யூடூப்ல சொல்றாங்க அத பாருங்க
ம் ம் அந்த மாறி ஏதாது சான்ஸ் இருந்தா சொல்லுமா
கண்டிப்பாங்கக்கா கண்டிப்பா செய்ங்க செரிங்களா நீங்க ஒண்ணு அதெல்லா நெனச்சு போண்டு கவலப்படாதீங்க இப்போ நீங்க வந்து அந் இது ஆசைய தவிர உங்குளுக்கு மனக்கொறன்னு ஏதாவது இருக்குதா கொற இது வந்து ஆசை ஒங்களுக் குறைகள் எ இது என்னடா இது அப்டின் சொல்லுவீங்கள
இல்லமா மனக்கொரன் ன்றதெல்லா இல்ல எங்க பையன் பொறந்து எங்க பையன் தல எடுத்து அவோ வாழ் கீழ வர்றத்துக்கு ஏ குறை எல்லா தீத்துடாமா ஏசு கொறன்னு சொல்லிக்கிற அளவ் க்கு எனக்கு எந்த கொறையு இல்ல பசங்க எப்போமே சந்தோஷமா க்கணு வம்பு இருக்க கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிரச்சன வராத அவுங்களே ஒருத்தரோட ஒருத்தரு புரிஞ்சினு வாழலா அதா ஆச வேற எது இல்லமா கொறன்றது இல்லமா எங்க பையே ஏ‌ எங்கள அந்த அளவுக்கு வக்கல எங்க பையேங்கள நல்ல நெலைமைல வச்சிருக்குறா
சேரிங்க சேரிங்க சேரிங்க பசங்க எல்லாருமே உங்கள நல்ல நெலமைல வெச்சுருக்காங்களா
ஞாமாங்க
அப்டிங்களா ஆ சேரிங்க சேரிங்க நீங்க வந்து பசங்களுக்கு பசங்களுக்கு இத நா என்னெல்லா ஆசைகளல்லா செஞ்சு செஞ்சு குடுப்பீங்க உங்க வீட்டுக்கு வந்தா இத சமச்சு குடுப்பீங்க அ ஏ பையனுக்கு இது புடிக்கு ஏ பசங்களுக்கு இது புடிக்கு அதனால நா உ இது செய்வேனு அது செய்வேனு அப்டி அதெல்லா நீங்க என்ன செய்வீங்க
செய்வேமா பிரியாணி செய்வே புட்டு செய்வே
சூப்பர்ங்க
சப்பாத்தி வேணுனு வாங்க சப்பாத்தி அந் மாரி செய்வே
சேரிங்க
ஆ ஆ செய்வோமா எல் ரொட்டி ஆமா கேவு ராகி மாவுல எல் ரொட்டினு வாங்க அதுக்கு பேரு எல் ரொட்டின்னு சொல்லுவோ அப்போலா
ஆ சேரிங்க
ஆ அத செஞ்சு குடுப்போ
சேரிங்க
ஆ ஆ அத சாப்டுவாங்க ஹம் ம்
பேர பசங்க லா இருக்காங்களா
பேர பசங்க இருக்குறாங்கமா நால் நா ஆமாமா
சேரிங்க சூப்பருங்க சூப்பருங்க அவுங்களுக்கு ஆசப்பட்டதெல்லா செஞ்சு குடுப் ப்பீங்களா நீங்க சமச்சு குடுப்பீங்களா சேரிங் உங்களுக்கு உங்க பேர பசங்ளே உங்களுக்கு யார ரொம்ப புடிக்கு
எனக்கா
ஆமாங்க
அ ப்போ இப்ப இது புடிச்ச பசங்க எல்லாரையு புடிக்கு எக்ஸெட்டா என் பையன்து
ஒங்க பையங்கிறத ஒங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ஃபொடிக்கு ம் அ ஏன்னா அவன் தா எங்க பேரன்றது ஒரு உணர்வு மத்தது போட்ட பசங்கள்து பைய ஒரு பைய மூணு பொண்ணு அ ஹ பொட்ட பசங்க எங்க பையே பையனுக்கு ஒரு பைய அ அ அது அது ரொம்ப புடிக்கு நல்லா பாத்துகுவாங்கங்க அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல அ ஆ அதெல்லாம் பிரச்சனன்னு சொல்ற அளவுக்கு ஒன்னு இல்லதா மனுஷனா பொறந்தாவே எல்லாருக்கு சின்ன சின்ன கோவோ இருக்கு ஆனா அவ்ளோ வுல்லா பிரச்சனையா வளக்க மாட்டாங்க
ஆ சேரிங்க சேரி ரெண்டு பேருமே அப்டியே போயிடுவீங்க எதுவு கண்டு
அ ஆமா
சேரிங்க சேரிங்க சேரிங்க செல பேர் வீட்லேல்லா ரெண்டு சண்ட போட்டு ரெண்டு சமையலு
ஆ ஹாஹ எனக்கு அது புடிகாதுங்க அந்த சண்ட போன்ணு ஓ ருத்தரு ஒருத்தரு பிரச்சனையே வளக்கணு எனக்கு அது புடிக்காது பேசுனா சந்தோஷமா பேசணு இல்லியா மூஞ்சிலயே முழிக்க கூடாது அந்த அளக்கு இருக்கணு அ ஹா அதாவது நல்ல பேசணு சந்தோஷமா இருக்கணு
ம்
என வாழ்க்கையில நம்மதா உறவுன்னு ஆயிற்று பேரே
ஆமாங்க
பிரச்சனையே பெருசு பண்ண கூடாது
ஆமாங்க
அ ஹா
ஆமாங்க அப்படிதாங்க அப்படிதாங்க பிரச்சனைய பெருசாக்க கூடாது ஏதாவது வளைஞ்சு குடுத்து நம்ம போயின்னு அவ்ளோ தா அப்டித்தானங்க சேரி நீங்க வந்து இந்த இந்த காலத்து எங்ஸ்டர் நீங்க வந்து அந்த காலத்துல வாழ்ந்தவங்க இந்த காலத்து சின்ன சிறுசு பசங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புவீங்க உங்கள ஒரு பேட்டியில உட்கார வெச்சு கொஷின் கேக்கறாங்க நீங்கெல்லா நல்லா எழுவது வயசு வரைக்கு வாழ்ந்துட்டீங்க ஒற்றுமையா வாழ்ந்துட்டீங்க இந்த காலத்துல எங்ஸ்டர்ஸ்ல்லா அப்படி இல்ல நீங்க வந்து என்ன சொல்ல விரும் விரும்புவீங்க அவங்களுக்கெல்லா என்ன சொல்லுவீங்க
அதாவது புருசன் பொண்டாட்டினா விட்டு குடுத்து போகணு
ஒருத்தருக்கு ஒருத்தரு விட்டு கொடுத்து வாழனு அனுசரிக்கணு அதாவது நம்ம பிரச்ச பனையே மன விட்டு பேசனு தப்பு ஆ ஹால்டிம்மர் மாரி மனசுல வெச்சுக்க கூடாது வெளிப்படையா கேட்டு அந்த பிரச்சனைய தீர்த்துக்கணு
சேரிங்க சேரிங்க
அ ஹாஹ்
சேரிங்க சேரிங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆள் வந்துருக்காங்க எங்களுக்கு எங்க வீ ட்ல வந்து கொஞ்சோ டிசல் பராப்ளம் தண்ணி பராப்ளமெல்லா இருக்குது சோ அத வந்து பாக்கறதுக்கு எங்க குடும்ப ஃபேமிலி ஃபேமிலி மேன் மாரி அவர் ஒருத்தரு அவரு வந்து பாக்க வந்துருக்காரு அத பாக்கறதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்ராகோ ஏன்னா வய சானவங்க வந்து இருக்கறாங்க எங்க வீட்ல அவங்க வந்து ஹீட்ரு இப்ப அவங்களுக்கெல்லா வயசு சாயிடுச்சு இல்லையா சு பச்ச தண்ணிலேல்லா குளிக்க முடியாது அவங்களாலெல்லா அவுங்களுக்கு ஹார்ட் வாட்டர் வேணு இல்லையா நம்ம எப்டினாலு குளிச்சுக்கலா அவங்களுக்கு எல்லா வயசு ஆயிடுச்சுல்ல ஸ்கின் எல்லா சென்சிட்டிவா இருக்கு
அ
அதனால அதனால அவர கூப்டுட்டு இருக்கோ அவரு இன்னைக்குதா கொஞ்ச ஃப்ரீ பண்ணிட்டு எங்களுக்கு வந்திருக்காரு
வந்துருக்காரு அ அ
சேரிங்க இத பத்தி நம்ம இன்னொரு இதுல பேசலா நன்றிங்க நன்றிங்க